ஹலோ
தோழி வணக்கம் தோழி ஹலோ
வணக்கோங்க கேக்குதா
கேக்குது தோழி உங்ளுக் கேக்குதா
க்குதுங்க
நல்லாருக்கீங்ளா தோழி
லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லாருக்க தோழி சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டிங்களா
ஆ சாப்ட்டே தோழி
செரிங்க அப்றோ இன்னைக்கு எத பத்தி பேஸ்லா
ஆ தோழி இப்ப
ம்
இப்ப ஒரு தென்ன மரோ வளர்க்குணுனா எப்டி தோழி வளர்க்குணு
தென்ன மரமா நா வந்து ஒங்ககிட்ட கேக்லான் நெனைச்சே அத பத்தி எனக்கு அதல்லா பத்தி தெரிஞ்சு க்குணு அதலா வளக்குணு ஒரு ஆசருக்கு ஆ ஆனா நம்ப ஆ கிராமத்துல வாழாததுனால நம்புளுக்கு அத பத்தி தெரிஞ்சுக்குணு அங்கலா போய் அது எப்புடி வளருது எப்புடி தேங்காவலா உற்பத்தி பண்றாங்க அப்டின் பாக்கணுன் எனக்கு ரொம்ப ஆசையாருக்கு தோழி நீங்க அத பத்தி சொல்றீங்ளா
ஆ சொல்றே
ஆ சொல்லுங்க
எப்டின்னா தோழி தென்னமரம் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வைக்க கூடாது தோழி ஏன் வைக்க கூடாதுன்னா ஆ வீடு இப்ப வீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களே பக்கத்துல தென்ன மரோ வச்சம்னா
ஆ
து வீட்டுக்குள்ள எறங்கு அப்ப வந்து என்னன்னா வீடு வந்து ரொம்ப டேமேஜாகு விரிசலா விடு அதா வீட்டுக்கு பக்கத்துலே வைக்க கூடாது
அப்டிங்ளா வேப்பமரம் கூட அப்டி தா சொல்லுவாங்க வேரு வந்து வீடு வரைக்கு வருனு
கண்டிப்பா தோழி வாழ மரம் வேப்ப மரம் எல்லா வேர் புடிக்கு
ஆப்டிங்ளா
பக்கத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தோழி பொதுவா வந்து நம்ம காட்டு சைடுல வெ க்கிறது ரொம்ப நல்லது
என்ன
வளர்க்கணுன்னா ஒரு தேங்காவே போது
ஒரு தேங்காவே போணு ஓகே
மண்ணுல வந்து தேங்காவ பின் சைடு அந்த கோம்பு அந்த மூணு கோம்பு மாரி தெரியுல்ல
ஆமா ஆமா
போட்டு வச்சோம்னா வேர் வந்து பிடிக்கு ஓகேங்களா வேர் புடிக்கிறதுமே ஆமா வேர் புடிக்கிறதுக்கு எப்படியு ஒரு மூணு மாச ஆகு தோழி
மூ வேறுபிடிக்கவே மூணு மாச ஆயிடு
ஆமா தோழி அந்த வேர் புடிச்சதுக்கு அப்புற அதே இடத்துலயு விடக்கூடாது திரும்பியு அடுத்த எடத்துல ஸ்டப் மாத்தி வைக்கணு
அப்படிங்களா இவ்ளோ வேலை இருக்குங்களா ஆ ஆ
தண்ணி வெக்காம வச் ஆ கொஞ்ச கொஞ்சமா அது வந்து வளர ஆரம்பிக்கு வளருதேனு நம்ம வந்து அதுக்கு எந்த உரமு தேவையில்ல தோழி எனக்கு தெரிஞ்சு எந்த ஓரமு தேவல்ல அது நார்மலா அ இருக்கிற பொதுவாவே அது வந்து வளர ஆரம்பிச்சுக்கு
அப்படிங்களா ஆ ஆ
ல்லா வெயில் காலம் அதுக்குலா அ ஒடஞ்சு போற மரம் அது கிடையாது மரம் நல்லாவே வளரும் அது பாத்திங்கனா ஒயர்ணுனா
ம்
என்ன சொல்லுவாங்களே ஒரு சின்ன சின்ன மெடிக்கல்ல கிடைக்கு அந்த காய் படி உரம் மட்டு போட்டு அந்த காய் நல்லா புடிக்கு
சேரி அப்ப ஒரு ஒரு ஒரு எளநீர் வரணுன்னா அது எத்தனை வருஷம் ஆகுமோ
தோழி ஒரு மரம் அ ஒரு மரோ வளரவே எப்படியு மூணு வருஷோ ஆயிடு தோழி நல்லா வளர காய் பிடிக்க ஆயிடு
ஆயிடு ஆமா நம்ம இப்போ வைக்க இப்ப வச்சாதா இன்னு ஒரு மூணு வருஷோ அஞ்சு வர்ஷோ கழிச்சு ஒரு எளநீர் எடுக்க முடியு அதுல இருந்து
கண்டிப்பா தோழி எங்க வீட்லயு வந்து ரெண்டு தென்ன மரோ இருக்கு தோழி ஆனா வீட்டுக்கு பக்கத்துல வைக்கக் கூடாது ஆனா வந்து அங்க தெரியாம வச்சிருக்காங்க அது வேர் புடிக்குது அனா ஃபுல்லா வேறாதா இருக்கு
ம்ம் வீடுன்னா அதனால விரிசல் எதாவது ஆகுதா
ஆகுது தோழி அதனாலதா சொல்றே பக்கத்துல வைக்க கூடாது அது இப்ப எடுக்கவு மனசு இல்ல அது வந்து எப்டின்னா இப்போ ஒரு பத்து வர்ஷோ பழமையான ஒரு மரோ நறைய காய் பிடிக்கு
நறையா காய் புடிக் கு ம் ஒரு தேங்கா ஒரு ஒரு எளநீர் ஒரு தேங்கா தென்ன இருக்குன்னா அது எத்தன வருஷோ வரைக்கு நல்ல தேங்கா தரு
தோழி அதுக்கு வந்து எப்டினா தோழி அம் எந்த எந்த சீசன்ல அதிகமா காய் பிடிக்குனா இப்ப நம்ம ஜூன் மாசோ இருக்குல்ல ஜூன் மாச த்துல நல்லா காய் பிடிக்கு
ம் நல்ல வெயில்ல நல்ல காய் புடிக்கு
ஆமா ஜூன் மாசத்துல அதிகமா காய் பிடிக்குன் சொல்வாங்க எங்க மரத்துல வந்து கணக்கெலா கெடையாது தோழி காய்கள் இருந்துகிட்டேதா இருக்கு ஆமா
ம்
அதனால வந்து ஆனா ஜூன் மாசோ நெறைய பிடிக்குன்ற மாரி கேள்வி
அப்டிங்ளா ஓகே தேங்காக்குனு ஒரு தனிப் தனிப்பட்ட மாஸ் சலா கெடையாது இப்போ மாங்காவு நம்ம மே மாசோ ஜூன் மாசோந்தா வளரு அப்ப தேங்காக்கு ஒரு
மாங்காவுக்கு வெயில் தேவப்படுது தோழி கா ஏத்துக்கு மழையையு ஏத்துக்கு
ஏத்துக்கு அதனால வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு ம்
அதுக்கு பாகுபாடே கெடையாதுல்ல
ம் கண்டிப்
கண்டிப்பா தோழி அதே மாரி தென்ன மரத்துல நெ றையா பலன்கள்லா இருக்கு தோழி
ம் ம் என்னென்ன பலன்கள்ருக்கு
மட்ட இருக்கு பாத்திங்ளா
ஆமா
மட்டையில ஒரு நார் நாரா இருக்கு பாத்திங்ளா மழ காலத்துல என்ன பண்ணுவாங்கனா அந்த நார எடுத்துதா பாத்தரமே வெளக்குவாங்க
ஆஹா நா நா எங்கயோ படிச்சிருக்க அந்த மாரி அது எப்டி க பண்ண முடியு அந்த அந்த மாரி நம்ப பயன்படுத்துற நார் மார்ருக்குமா அது
நல்லா இருக்கு தோழி நீங்க நார்மலா வந்து நம்ம கடைல வாங்கற நார விட அந்த நார் வந்து நல்லா ஒழைக்கு அது இல்லாம நல்லா பாத்ரமு நல்லா க்ளீனா இருக்கு தோழி பாத்தரத்துல நல்லாருக்கு அந்த நாரு ஆனா இப்ப யாரு அத வந்து யூஸ் பண்றதில்ல
ஆஹ ஆமா ஆமா எல்லாருமே இப்போ நெறைய டிசைன் நம் நெறைய ஆ வகைகள்ல வந்துருச்சு நம்ளுக் கு நாறுகல்லா நம்ம எல்லாரு அத நோக்கிதா போயிட்ருக்கோ ம்
யா பேர்த்த சொல்றோ ஆனா நம்மளே அப்டிதா இருக்கோ அதுக்கு உதாரணமே நம்மளா தா இருக்கறோ
ம் ம் நம்புளு நாங்குளு தேங்கா வாங்கறோ அந்த தேங்காக்கு மேல ஒண்ணு இருக்குல்ல அத கூட நாரா பயன்படுத்தலா ஆனா நம்புளுக்கு அந்த அந்த நேரத் துல அது நம்புளுக்கு அது இதாக மாட்ரன்து அப்புறமேட்டுதா தோணுது
கண்டிப்பா தோ
படுத்திருக்கலா நம்ப திரும்பி குப்பைல வீசிட்ருக்கோ அந்த
கண்டிப்பா தோழி இப்ப நம்ம வந்து பழங்காலத்துல பண்ணதெல்லா இப்ப நம்ம பண்ணம்னா தோழி நமக்கு இருக்காது ஆனா அந்த மாரிலா நம்ம இல்ல ஏனா நல்லா இப்ப ஜென்ரேஷன் வந்து மாறி
மாறிச்சு ஆமா
அதனால வந்து நம்ம எதுமே யூஸ் பண்றது இல்ல எதையுமே எல்லா
ஆனா அத விட நம்ம வீட்ல வீட்ல இருக்கிற பொருள யாரு கத்துக்கல இந்த ஜென்ரேஷன்ல
ஆமா ஆமா கண்டிப்பா ஆனா இன்னு கொஞ்ச வருஷோ கழிச்சு பாத்தீங்கன்னா திருப்பி எல்லாருமே வந்து பழச நோக்கி போயிருவோன்னு நெனக்கிறேன் இப்போ நம்ம பிள்ளைக எல்லா பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா என்னெல்லா பண்ணாங்ளோ அத நோக்கி போவாங்க ஹலோ அப்டின்னு இல்ல கொஞ்சோ கொஞ்சமா மாறிகிட்டு வர்ற மாரி இருக்கு
கண்டிப்பா தோழி நம்ம தானே இப்ப வந்து நம்ம தேடுறோ
ம்
ஆனா ப முன்னெல்லா ஒரு சாரி எடுக்கணுனா கூட வந்து என்ன பண்ணுவோ புது மாடல் புதுசா இருக்கணு ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து பழைய சாரி ம் நல்லா இருக்கு அப்டின்ற மாரி இருக்கல்ல அப்டி அதனால வந்து நம்ம அததா தேடுறோ
ம் பழசதா தேடுறோ ஆமா பழச நோக்கி நம்ம இப்ப நெறய நோய்கள் எல்லா வந்து து இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கெல்லா உடனே சின்ன சின்னதா எதாவது ஒன்னு வந்துருது சோ அதெல்லா பயப் பயப்பட வெக்கறது எல்லாரையுமே நம்ம வந்து இவ்ளோ மாறுனதுனாலதா நம்மளுக்கு அந்த மாரி ஆகுதோ அ முன்னாடி இருக்கவங்களுக்கெல்லா நல்லா இருந்தாங்க இத்தனை வருஷோ வாழ்தாங்க இப்பெல்லா இருவது முப்பது வயசிலயே நம்மளால நிக்க முடியல உக்கார முடியல படுக்க முடியல அதுவு ஃபர்ஸ்ட் பாப்பா பொறந்த ஒடனே பாத்தீங்கன்னா ஒடம்பெல்லா நம்ள்க்கு ரொம்ப வீக் ஆயிடுது
கண்டிப்பா தோழி
க்குமே வந்து நம்போ அட்வான்ஸா மாறி மாறி மாறி இப்ப நம்மளுக்கு இந்த மாரி வந்து நிக்குது சோ நம்ள் க்கு என்ன தோணுதுனா நம்ம பழசயே நோக்கி போயிர்லா நம்மளு போண வருஷோ சந்தோஷமா ஒடம்புல நோய் நொடி இல்லாம நல்லா வாழலானு யோசிக்கிறோ சோ நம்ம பிள்ளைங்க இன்னு இன்னு பழசெல்லா யூஸ் பண்ணிதா இன்னு அவுங்க ஒடம்பையு ஆரோக்கியமா வெச்சு க்கிறதுயு எல்லாமே பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறோ நம்ம இப்போ
கண்டிப்பா தோழி அதே மாரி தோழி இப்ப தென்ன மரோ வளர்க்கறோல
ம் ஆமா
அதுல வந்து தேங்கா இருக்கு பாத்தீங்ளா
ஆமா
தேங்கா வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு குடுக்கலா
எப்டி
தேங்கா பால் தேங்கா வந்து இப்டி திருவி அது வ மிக்சில அடிச்சு ஒரு எப்டி சொல்றது ஒரு பாலா எடுப்போல்ல தேங்கா பால்
அம்
தோழி கேக்குதா தோழி